அமா
ஆ சொல்லுங்கக்கா ப்ள கால் கட்டாயிடுச்சு
ஆமா கட்டாய்ச்சி பேசிட்ருக்கும் போதே
ஆ டவர் இஷ்யூ நெனக்றேன்கா
அ ஆ செரி சொல்லு நம்ம எதோ நல்ல டிஸ்க்கஷன் நூஸ் பின்சியரா போயிட்ருக்கும் போது கட்டாக்கி விட்டாங்களே ச்ச
ஆமோக்கா அது இதுதா சொல்லிட்ருந்தே இப்பொ நீங்க கேட்டீங்கல்ல ஏன்ட்டு அப்ப என்னால ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அவுங்ளோட கவனத்த வாங்க முடியல ஆ
இல்ல அப்டிங்கறதா என்னோட பெரிய கொஷின் மார்க்காருக்குது
அக்கா அது வந்து நீங்க நேர்ல பேசுறீங்கக்கா அவுங்கவு ஒண்ணு புடிக்கலன்னா அடுத்து ஸ்வைப் பண்ணிட்டே போற இதுல அவுங்க வளர்றாங்க அப்ப வந்துட்டு நீங்க
ஆமா இப்போன் நா வந்து ஒரே க்ளாஸ் மேமா நா இல்லயே நா ஒரு காமஸ் உள்ள போறே அடுத்தது எக்கனாமிக்ஸ் வராங்க
அக்கா நீங்க ஒரு ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கீங்கக்கா
ஓ ஒடனே
அவ ஆ அவ முப்பது செக்கெண்டு தானக்கா பாக் க்குறா ஒரு ரீல முப்பது செக்கேண்டே ஃபுல்லா இங்க யாரு பாக்குறா ஃபுல்லா பேஜ் தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி அதனாலதா அவுங்ளா சுத்தமா கவனமே இல்லக்கா இப்பல்லா க்கா ஆ கொழந்தைங்களுக்கே இப்ப வந்து அதனாலயே கொஞ்சோ ல் கொஞ்சோ இப்ப வந்து சொல்றாங்க கொழந்தைங்ளுக்குலா வந்து கவனோ இருக்க மாட்டிக்கி அதுனால வந்து நம்ம கூப்ட்டா கூட திரும்ப மாட்றாங்க இப்ப இருக் ரொம்ப லேட் டாதா அந்த இப்ப முன்னாடிலா கொழந்தைக் க கைத்தட் ட்டுவாங்க தெரியுமா கொழந்த பாக்குதா பாக்குதா அப்டின்ற அந்த மாரில்லா பண்ணா கொழந்தைங்க திரும்ப மாட்டிக்கி
ஏன்னா ப்பேரண்ஸே அதுக்கு அடிக் டாய்ட்டாங்க அந்த டைமிங்ல ப்பேரண்சு அது வியா வய்த்துக்குள்ள வளந்துட்ருக் கும்போதே அது என்ன மென்டால்ட்டில வருது ஃபோனு பேசுறாங்க ஃபோனு ரீல்ஸ் பாக்குறாங்க சோ அந்த இதுக்குதா அடப்ட்டு ஆகுறாங்க
அதுவுல்லாமே இப்ப இப்பப்வ் இப்ப ஸ்கூல்லயுமே நம்ம முன்னாடி வந்து இப்வே சாக்லேட் அவ அந்த சாக்லேட் சாப்புட்றான எனக்கு அந்த சாக்லேட் வேணுன்னு சொல்ற மாரி இப்ப எல்லா கொழந்தைங்களு அவ ஃபோன் வெச்சிருக்கா எனக் ஃபோன் குடுங்க கேக்கற மாரி ஆய்ட்டாங்க ஆ
ட்ட ஃபோ எங்க வீட்டு பக்கத்துல என்னோட அண்ணனோட பொண்ணு தா ரிலேட்டிவு அவுங்க பொண்ணு என்ன பண்றானா ஃபோர்த் தா படிக்கிறா செப்பரேட் ஃபோனு
ஐயோ கடவுளே
அப்டிங்கு போது மை காட் அப்டின் நான்லா யோசிப்பே ஓ நம்மல்லா ஃபோர்த்ல என்னென்ன மொபைல்லா என்னன்னே தெரியாம வளந்தோ
நாலா காலேஜ் ஃபஸ்டியர்லதாக்கா ஃபோனு வாங்கி குடுத்தாங்க
ஆ நால்ளா இப் இப்பந்தா வாங்குனே அ ஸ்கூல் ஜாய்ன் பண்ணும் போது
நா அதுவு இந்த ஆன்லைன் க்ளாஸ்னால வாங்கி குடுத்
ஆ கொரோனா பேஜ்ல ஆ ஆன்லைன் க்ளஸ்லயுமே மம்மி டடி ஃபோன் தா நால்லா யூஸ் பண்ணிக்கிட்டோ
நா அப்ப அப்டிதா யூஸ் பண்ணிட்ருந்தே அதுக்கப்புறோ கா கரெக்ட்டா ஸ்கூல் முடியவு இதுக்கு காலேஜ்க்கு போம்போது வாங்கி குடுத்
ஆ இப்பொல்லா ப்பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி என்னன்னா ஏ ஃபோன் ஏ பொண்ணு ஃபோன் இருந்தாதாப்பா சாப்டுவா அப்டின் சொல்றது அவுங்களுக்கு ஒரு
அத்தாங்க்கா இப்ப இந்த படத்தெலல்லா காட்ற மாரி ஃபோன நிலாவ காம்ச்சு சோறுட்டாம ஃபோன காம்ச்
ஃபோன காட்டி சோறு அதாவது அதனால அவனுகிட்ட என்ன பண்ண சும்மா என்ன குடுத்தாலு சாப்டுறா ஒன்னு ரெண்டாச வச்சு சோ நறைய ப்ராப்ளம் கொஞ்சோ அதனாலயு கிரியேடாகுது ஒழுங்கா ஜீ ஜீரணிக் காம என்னத்தையோ அள்ளி வாயில போட்றது இந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல நானே ஒரு ரீல்ஸ் பாத்தே சாப்ட்டுருக்கு போது கரப்பா மூச்சி போது அதையு சேத்து சாப்டறா ஏன்னா ஃபோன் அவன அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டு பாம்பு வந்தாலு சாப்படுவானுங்க அந்த நலமைக்கு இருக்குறானுங்க அதுக்கப்புற இன்னொரு ரீல்ஸ் பாத்துக்கோ நே த்து பாத்தது என்னன்னா ஒரு சின்ன சைல்டு பொண்ணு என்ன பண்றானா ஃபோன்ல ரீல்ஸ் பாத்துட் எ ஃபோன்ல ரீல்ஸ் பாத்துட்டே இருக்கா அவங்க அம்மா ஃபோன புடுங்கறாங்க அவக் கைலருந்து
ம்
சோ அவங்க டாடி வந்து சத்தோப் போட் டாங்க எதுக்கு ரெண்டு பேரு சவுண்ட்டு போட்டு இருக்கிங்கன்டு அவங்க டாடி ஃபோன புடிங்கிட்டு போறாங்க ஒடனே அந்த பொண்ணு என்ன படுறா சடனா எந்திரிச்சு போய் சுசைடு அட்டென் பண்ண போறா
ஸ் யாத்தா
அவங்க டாடி இத கா கூட்டு வராங்க திரும்ப அந்த பொண்ணோட கால்ல விழுந்து ஃபோனை கைல குடுக்குறாங்க அப் அப்புற லாஸ்ட் அதோட மெசேஜ் என்னனா இவ்ளதுக்கு காரணோ நாங்க தா அப்படிங்கறத பேரண்ட்ஸ் வந்து அப்பற ரியலைஸ் பண்ணி ரெண்டு பேரு அந்த பொண்ணோட காலுக்கு கீழ உக்காந்துருக்காங்க
ஆனா ரொம்ப ஒர்ஸ்ட்க்கா இப்பல்லா பேரண்ட்ஸுமே அவங்களே வந்து அப்படித்தா பழக்குறாங்க எல்லாத்தையு வந்து ஃபோன்ல டி வி முன்னாடி நம்ம நம்ம இதெல்லா எனக்குல்லா நல்லா ஞாபகோ இருக்கு டோரா வந் து ஒன்னார் பாக்காம நீ ரெண்டு மணி நேரோ பாக்கனு டிவி அனச்சி போட்டுருவாங்க அந்த மாரி இல்லாம இப்போ அவங்களே ம்ச் ஃபோன் ஆ ஃபோன் வந்து நறையா குடுக்குறாங்க நம்மல்லா இப்ப டோரா கூட எப் இந்த கொழந்தைகள்ளா பாக்க மாட்டேங்குதுக்கா
ஆ
நம்ம தா உக்காந்து மறுபடியு பாத்துட்டு இருக்
உம் உம்
நாலா சும்மா போர் அடிச்சுச்சுன்னா போயி டோரா பாப்பே
ந ஆ ஆ அது நம்ம அப்போ படிக்கும்போது ஃபுல் அண்டு ஃபுல் டி வி இதுலயே இருண்டோ இப்போ ஃபுல்லா சோசியல் மீடியா தா பெ ஹை பீக்ல இருக்குது
ஆ இப்பல்லா ம்ச் இப்பல்லா என்ன ஒரு ஒரு தேர்டு ஃபோர்து படிக்கிற கொழந்தையுமே தா டான்ஸ் ஆடி வீடியோ போடுது அதுல ம்ச் இந்த கப்பிள் வீடியோலா ஃபோர்து படிக்கிற பிள்ள பண்ணுதுக்கா
ஆமா இப்ப அதுவு ஏ ஐ எடிட்ல வந்து நறைய சைல்ட தா கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து சோ அத ஒரு ட்ரெண்டிங்கா பேரண்ட்ஸ் வந்து அப்ப நம்ம சைல்டே ஏன் பண்ண கூடாது அப்படிங்கிற நெனைக்கிறாங்க
இதுல இப்ப இவங்க புதுசா வேற ஒரு ட்ரெண்டு் கிரியேட் பண்ணிட்டாங்க நம்ம நம்ம வயசுல இருக்கிற புள்ளங்க ஆ ஃபியூச்சர் கொழந்தைங்களுக்கு இப்பவே வீடியோ எடுக்கற மாரி ஹலோ கிட் அப்டின்னு சொல்லி
ஆமா ஆமா
அப்டி அது வேற பண்ணி இப்ப நேத்துனா ஒரு நரீல் பாத்த அதுல வந்து அதுல ம்ச் அதுல வந்து அவ சொல்றா இப்ப இப்ப வந்து இப்ப நம்மல்லா எப்படி வந்து சாக்லேட்டுக்கு அந்த அம்மா மட்டு நல்ல நல்ல சாப்பாடா செஞ்சு தராங்க நீ எனக்கு வேற மாரி செஞ்சு தர மாட்டேக்கிற சண்ட போட்ட காலம் போயி இப்ப நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்ல எல்லா கொழந்தைங்களு அவங்க அம்மாலா முன்னாடியே வீடியோ எடுத்து வெச்ச வச்சிருக்காங்க என்ட காட்டுறதுக்கு நீ வீடியோவே எடுக்கலனு சொல்ல போது ஆ அப்பிடின்னு சொல்லி போட்டிருந்துச்சு நா அப்பதா யோசிச்சே ஆமா இப்ப எல்லாரு இந்த மாரி பண்றாங்கள அது ஒரு ட்ரெண்ட் ஆக்கி உட்டாங்க
ஆ ஆ ரொம்ப வொர்ஸ்ட்யான சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு வேர்ல்டே அதால்ல சீரழிஞ்சிட்டு இருக்கு
ஆமாக்கா ரொம்போ மோசோ
வந்து அவர் கொடுத்து அவர்னஸ் கிரியேட் பண்ணனு
இப்ப ஆ இப்ப வந்து எல்லா இப்ப மத்த இப்ப இப்ப சிங்கப்பூர்லல்லா சிங்கப்பூர்லன்னு நெனைக்கிறே ரீசெண்டா மலேசியாலயா சிங்கப்பூர்லயானு தெர்ல எங்யோ வந்து ரெண்டு இடத்துல ஏதோ எடத்துல தா அங்க வந்து இப்ப எயிட்டீன் இயர்ஸ் ஆனா மட் மட்டுந்தா போனே கொழந்தைங்களுக்கு வாங்க முடியு தனியா அவங்க பேர்ல அப்படின்ற மாரி ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க வாட்ஸ்அப் கூட வாட்ஸ்அப் கூட சுக்க கூடாது அப்டின்ற மாரி
ஆ பேரண்ட்ஸ் தா அவங்க ஐடியிலயே வாங்கி குடுக்குறாங்களே இப்ப நம்ம ஃபோன அவாய்ட் பண்ணணு அப்டிங்கறத நம்ம சொன்னாலுமே கவர்மெண்ட் என்னதா ஒரு ரூல் கொண்டு வந்தாலுமே பேரண்ட்ஸ் தா அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குறாங்களே அப்டிங்கும் போது அத நம்ம ஃபோன வந்து கண்ட்ரோல் இல்லாம கொண்டு வர முடியாதே
அதுவுல்லாம பேரண்ட்ஸுமே என்னைய தொல்ல பண்ணாம இருக்கால்ல அப்ப அது வரைக் கு சந்தோஷ தா அப்டின்ற ஆ நெனைக் க்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வேலய பாத்துர்லா அந்த டைம்ல அப்டின்னு யோசிக்கிறாங்க
இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து உக்காந்து ய அந்த மாதி அதா ஆப்டர்நூன்ல லன்ச் கொண்டு வரவங்கன்னு வைங்களே நா சரிக்கு அந்த டைம்லயு பேரன்ஸ் என்ன பண்றாங்க மொபைல தா கையில குடுக்குறாங்க சோ மொபைல்ல தா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லைஸிஸ் பண்ற மாரி இருக்கு ஏ தண்ணீ ப
அதாக்கா சரி ப்ற ஆனா இந்த கொழந்தைங்ளுக்கு அந்த யோசிக்குற தெறம கூட இல்ல
போயிச்சு நம்மளே நானே இப்ப ஒரு அசிரியராக டீச்சர் தான் நானே என்ன யோசிக்கிற ஏதாவது ஒரு டவுட்னா ஓ இப்டி இருக்குமோ அப்டி இருக்குமோ அந்த அனலிசிஸ் மைண்டே போயிருச்சு அந்த யோசிக்கிற அந்த திங்கிங் கெப்பாசிட்டியே இல்ல ஒடனே அ சாட்ஜிபிடி ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் திஸ் இல்லன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ அனுப்பி வாட் இஸ் திஸ் பிளீஸ் கிவ் இன் தமிழ் கிவ் மி தமிழ் மீனிங் இன்னத்தா ஒண்ணு போட்டாதா அது நம்மளுக்கு எடொ கொடுக்க அதே அப்டியே காட் காட் காப்பி பேஸ்ட் போட்ல பண்ணி வைக்கிறோ
அது வந்து கரெக்டா சொல்லுதான்ற கொஸ்டின் கூட நம்ம கேக்க மாட் றோ அது என்ன சொன்னாலு நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கிறோ ஆ
டால்ட்டு வந்து நம்மள மீறி ஒரு சக்தி வந்துருச்சு அதுதா சோசியல் மீடியா அதுலயு ஏ ஐ வந்து ரொம்ப ஹெல்ப் ஃபுல் அப்டிங்கற ஒரு இதுல நம்ம இருக்குறோ
ஆமாக்கா இப்ப அதுனாலயே எவ்ளோ பேருக்கு ஜாப்ஸ் போகுது இப்ப நார்மலா என் ட்ரீ லெவல் ஜாப் எவ்ளோ போயிடுச்சு ஏ ஐனாலையே முன்னாடில்லா வந்து இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸே நெறைய இரு
நறைய இருந்ச்சு இப்ப எல்லாமேதா ஏ ஐ பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்கும்போது மேனுவல் ஒர்க்கே இல்லாம போயிடுது
ஆமா இப்ப இப்ப ஆ ஒரு இதுவா எந்த ஜாப்கு போனுனாலமே உங்களுக்கு ஏ ஐ தெரியுதான்னு தா கொஸ்டீன் ரைஸ் பண்றாங்க ஆ முன்னாடிதா வந் து நமக்கு இது கோடிங் தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்ற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க இப்பல்லா வந்து ஏ ஐ தெரியுமான்ற கொஸ்டின் தா நெறைய வருது உங்களுக்கு ஏ ஐ பராம்ட் இன்ஜினியரிங் அது அக்கா இப்ப நிங்க ச் இன்ஜினியரிங்க்ளேயே ஒரு கோ இதுவே கிரியேட் பண்ணிட்டாங்கக்கா மெக்கானிக்கல்ல அந்த மாரி ப்ராம்ட் இன்ஜின்யரிங்னு
ம்
ப்ரோம்ட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு சொல்லி தருவாங்களா அந்த கோர்ஸ்ல ஒன் இயர்
அப்ப நீ டைரக்டா ஐ ஐ ஐடி அந்த மாரி ஏ ஐ எடிங்கு அ
ஆ அந்த மாதிரி
அதா ஏ ஐ யே பண்ண ஆரம்பிச்சிருச்சே அதுவே நெறைய கிரியேட்
இல்லக்கா ஏ ஐய எப்டி யூஸ் பண்ணணுன் சொல் தராங்க ஏ ஐயில நம்ம பிராம்ட்டு ஏ ஐல பிராம்ட்டு வந்து நம் அக்கா நார்மலா ந ஆ
இப்போ நம்மல்லா என்ன பண்றாங்க ஏ ஐயே இப்போ டெவலப் பண்றாங்க
ஆமாக்கா
ஏ நா அப்டி ஒரு ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிருந்த அத பத்தி சொல்றேனே அந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ஏ ஐ டிப் ஏ ஐய பத்தி நம்ம எடிட் பண்ணி நம்ம பேசுறத அத வந்து ரெக்கார்ட் பண்ணி ஏ ஐ கிட்ட நார்மலா பேசினாலே கெடைக்கிற மாரி ரெடி பண்ட்டாங்களே அப்பறோ எதுக்கு பிராம்ண்ட் நம்மளுக்கு தேவப்பட போது
அ அது வந்து இரு இல்லக்கா நம்ம இப்ப வந்து நீங்க இப்ப நம்ளுக்கு வந்து இந்த மாதிரி விஷ்யம் லா ஓகே நம்ம இப்ப கோடிங் போட்றோ இல்ல நம்ம வந்து வீடியோ அ எடிட் பண்றோ அப்டின்னா நம்ம வந்து ஒவ்வொரு
அப்பனா தா நம் பிளீஸ் கிவ் மீய கோடிங் கேட்ட தா அந்த கோடிங் என்னன்னு சொல்லிர போது
இல்ல அது வந்து ஆ ஸ்பெசிபிக்கா வேணுல்ல அக்கா அது வந்து தப்பு தப்பாதாக்கா சொல் இப்ப எடிங்லாம நீங்க வந்து சாட்ஜி பி டில பண்றீங்கன்னா உங்களுக்கு சேட் ஜி பி டி இல்ல எந்த ஏ ஐ லனாலும் பண்றீங்கனாலும் உங்களுக்கு வந்து அது தப்பு தப்பா பண்ணு இப்ப மூன் திடீர்னு மூணு கை வரும் அந்த மாரிலா வீடியோ பாக்றோல்ல நம்ம ஏ ஐல பாக் போது ரெண்டு கை எல்ல அந்த மாரி மிஸ்டேக்ஸ்ல்லா அவாய்ட் பண்றதுக்கு எப்டி பிராம்ன்ட் எழுதணு ஆ அது க்கு ஒரு ஒன் இயர் கோர்ஸ்க்கா ஒன் இயர் சிக்ஸ் மந்த் அன்னைக்கு பார்த்தே
ஆக்சுவலி பாத்தா கோர்சஸே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏ மேம டீச்சர்ஸே கிரியேட் பண்ணி வுட்டுருவாங்கன்னு நெனைக்கிறே சோ எங்களுக்கு ஒர்க் இல்லாம போயிரும் அப்டிங்கறது என்னோட கருத்து அப்டிங்கும்போது அதுல இருந்தே அத பத் தி படிச்சு ஏ ஐய படுத்தி படிக்கிறது வந்து
எனக்கு எப்டி தோணுச் சுனா நீங்களே வந்து ஏ ஐய வச்சு சொல்லி குடுக்க ஆரம்பிச்சிடுவிங்கனு எனக்கு தோணும் ரொம்போ க்கு அந்த மாதிரிலா இல்லாம
ரிது இப்போ ன்ன பண்றாங்க ஏ ஐ ரோபோட் மூலமா ஏ ஐ இன்செர்ட் பண்றாங்க அதுக்குள்ள
ஆ
அப்போ கிளாஸே அது ஹ் அது டிஸ்பிளே பண்ற மாரி ஸ்க்ரீன்ல ஏதாவது லைட் ஷேர் பண்ற மாரி எல்லாமே அதுவே டிஸ்பிளே பண்ற மாரி அஹ் வித்தவுட் கிளாஸ் மேனுவல் டீச்சர்ஸ் இல்லாம ரோபோட் டீச்சர்ஸ்ஸு ஏ ஐ ரோபோட் உள்ள பிக்ஸ் பண்ற செல்ஸ் மட்டு வேற மாரி சம்திங் ஏதோ ஒண்ணு மாத்த போறாங்க அப்டிங்கிற மாரி நெறைய அவேர்னஸ் பார்த்தே ஐயைய்யோ அப்புறம்மா டீச்சர்ஸ்க்கு வால்யூ இல்லன்னா ஏ போட சொல்லிக் குடுக்குறது யாருடானா அப்டின்னா அது ரோபோட் சொல்லி குடுக்குற மாரி
ஆம் இப்பல்லா எதுக்குக்கா இப்பல்லா எழுதுறதே யாருக்குக்கா எழுதுறோ
ஆ ஆக்ஷிலி எனக்கு தெரிஞ்சி இனிமே பென்னே இல்லாம போயுயி ஃபுல் அண் ஃபுல் மொபைலு மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஒரு டச்சு இல்ல பிங்கர் பிரிண்ட்டே இல்லாம
ஆ ஆமாக்கா அது எழுதுறதே நீங்களே யோசிங்லே இப்ப நம்ம நா நம்மளா படிக்கிறதுனால ம்ம எழுதுறோ ஏதாவது பேப்பர் பென்னுன்னு எழுதுறோ
உம் உம்
ஐடி ஜாப்ஸ்ல ஒர்க் பண்றவங்கள எங்கக்கா எழுதுறாங்க ஏ அக்காவே என்கிட்டு சொல்றா
எல்லாமே போன்லயே முடிச்சுக்கணு லேப் டாப்லயே முடிச்சக்கணு சிஸ்டம்ல முடிச்சக்கணு வேஸ்ட்
சொல்றா ஹாண்ட் ரைட்டிங்க வந்து இப்டி எழுதாத அப்டி எழுதுனு என் கையில எத்தன தடவ அடிச்சிருக்காங்க தெரிமா இப்ப நா எழுதியே ரெண்டு நாள் ஆகுது அப்டின்றா ஏ அக்கா பேப்பர்ல எழுதியே ரெண்டு நாள் ஆகுது அப்டின்றா
வேஸ்டு அப்டிங்கும் போது பென்னுக்கே வேல இல்லாம போயிரும் டீச்சர்ஸ்கே